ஓ சேரி சேரி நண்பா நா நா சும்மாதா நண்பா உக்காண்ட்ருக்க இப்பதா சாப்ட்டணுங்க உக்காண்ட்டு இருக்கறங்க நீங்க என்ன பண்றீங்க நல்லா இருக்கீங்களா வீட்ல எல்லா நல்லா இருக்காங்களா
ம் ம் இங்க எல்லாருமே நல்லா இருக்கங்க வீட்லயு நல்லா இருக்காங்க பையங் கூட நா வெளையாண்ட் டுருக்கங்க இப்பதா சாப்ட்டணுங்களா பையங் கூட அப்டியே ஜீரணமாகறக்காக வெளையாண்ட்டுருக்கேனுங்க
சேரி சேரி நண்பா நல்லது நல்லது நண்பா பரவால்லைங்க வெளிய எங்கயு போலீங்களா வீட்ல உக்காண்ட்ருக்கேங்கறீங்க
இன்னைக்கி நா வேலைக்கெல்லா இன்னைக்கி போலிங்க இன்னைக்கி லீவ் போட்டேங்க பைய பையங் கூட கொஞ்சோ வெளையாண்ட்டுருக்கேனுங்க மழ வேற வந்துட்ருக்குங்க அப்பிடி இயற்கைய ரசிச்சிக்கிட்டு அப்டியே பாத்துட்டு அப்டியோ உக்காண்ட்ருக்கனுங்க நீங்க எப்பிடி என்ன பண்றீங்க அங்க மழைங்களா வெயிலுங்களா
இங்க மழையெல்லா ஒன்னு பெருசா வரலைங்க நண்பா ரெண்டு நாளைக்கு முன்னாடி வந்துச்சுங்க இப்பெல்லா மழைய காணங்க வெயில் அடிச்சுட்டு இருந்தது இப்ப கொஞ்சோ மோடம் போட்டு இருக்குங்க அவ்ளதாங்க மழ வர்ற மாரி தெரியலீங்க நண்பா
ஓகே ஓகேங்க மழ வந்தா நீங்க எது மாரி ஃபுட்டல்ல ஒங்களுக்கு மைண்டுக்குள்ள வரு
மழ பேஞ்சதுன்னா பாத்தீங்னா முன்ன காலத்துல எங்க அம்மாச்சி இருக்கும் போதல்லா பாத்தீங்கனா பூரியும் வரட்டியு வச்சு குடுப்பாங்க பூரி பூரியு கூட்டு அந்த வரட்டிக்குள்ள போட்டு குடிக்கும் போது அது ஒரு அருமையான சூழ்நெலய குடுக்குங்க அப்றோ பாத்தீங்கன்னா பக்கவட போண்டா பஜ்ஜி டீயுங்க இத எடுத்துக்கிட்டோம்னா அது ஒரு அருமையான காலநெலய குடுக்கு ஆமாங்க உங்களுக்கு எப்டிங்க புடிக்கு
எனக்கு பாத்தீங்கன்னங்க பஜ்ஜி போண்டா அது போக பாத்திங்கனா அதுக்கு தொட்டுக்க தேங்கா சட்னி அது போக பாத்தீங்கனா அந்த ராகி பக்கோடா அதெல்லா பாத்தீங்கனா எங்க அப்பா எல்லாமே நல்லா பண்ணுவாங்க பிரிப்பேர் பண்ணுவாங்க அது எல்லாமே நா வந்து நல்லாயிருக்கு இந்த மாரி டைம்ல
பரவாயில்லைங்க அப்பா வந்து இந்த மாரி போடுவாங்கன்னாங்கன்னா அப்பா கட வச்சுருக்காருங்ளா இல்ல இப்ப வீட்ல மட்டு சும்மா நேரோ கெடைக்கும் போது மட்டு போடுவாங்ளா
இல்ல இல்லங்க சின்ன வயசுல பாத்தீங்கனா அப்பா கட வச்சுருந்தாரு
சேரிங்க
அவருக்கு எல்லாமே தெரியுங்க ஹோட்டல்ல வேல பாத்துருக்காரு அப்பறோ பாத்தி டீ கடைக்கு வேலைக்கு போயிருக்காரு டீக்கட ஓனா வச்சிருந்தாரு ஹோட்டலுமே ஒரு காலத்துல வெச்சுருந்தாரு அதுக்கப்பறோ எல்லாமே வந்தீங்னா ஃப்ரெண்ட்ஸு அவுங்கங்ளா சேந்து தா வெச்சிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லா ஏமாத்திட்டாங்க இப்ப அப்பா கெடக்குற வேலைக்கு போயிட்டு போயிட்டு இருக்காருங்க
சேரி சேரிங்க எப்டிங்க அவர் ஏமாத்துற வரைக்கு எப்டிங்க ஏமாளியா இருக்கலா ஏன்னா சொந்தமா இது வெச்சுருந்தாங்க அது வெச்சுருந்தாங்க இப்டி வெச்சுருந்தாங்க அப்டி வெச்சுருந்தாங்க ங்க இப்டியெல்லா வெச்சிருக்கும் போது ஒரு ஒரு சூதானமா இருந்திருக்க பண்ணும் முடியீங்ளா ஏன்னா இத்தன இது வந்து அதா அதா சொல்லுங்க சார்
நம்பிக்கை நம்பிக்கை தாங்க நம்பிக்கை தாங்க இப்ப நம்ம ஒரு நம்பிக்கைய ஃபிரண்டு மேல வக்குறேன்னு வைங்க அவர் நம்ம ஏமாத்த மாட்டேன்னு நெனக்க இருக்குறோ சும்மா எதுக்கோ சும்மா ஒரு கையெழுத்து வாங்குற மாரி வாங்குனாரு ஆனா என்ன ஆச்சுன்னு தெரியலைங்க எல்லா மாத்திட்டாருங்க எல்லாமே
பரவாயில்லைங்க அது போச்சுன்னா ஒன்னு நம்ம வந்து எப்டி ஏமாந்துட்டங்க ஏமாந்துட்டம்னாலுமே நம்ம ஒரு நம்மள யாருமே நம்ம நம்பி ஏமாத்தல நம்மதா ஏமாந்த தே தவிர நம்மளால யாரையு ஏமாந்து ஏமாறல அப்டின் சொல்லி நெனச்சுட்டு போயிரும்னுங்க பரவாயில்லைங்க அப்பாக்கு தொழில் தெரியுங்க
உம் இப்ப வரைக்குமே அப்பா வந்து யாரு கூடையுமே பேசுறது இல்லைங்க அவ்ளோக்கு ஏன்னா ஏமாத்துனோட ஏமாத்துரவந்தா புரியுதுங்ளா ஏமாத்துறனோட ஏமாறவ தா ரொம்ப குற்றவாளினு சொல்லிட்டு எங்கப்பா அப்பா இன்னுமே அத நெனச்சு ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு
புரியுதுங்க அதுக்காக நீங்க என்ன பண்ணனுனா அப்பாவுக்கு வந்து தொழில் தெரியுங்க நீங்க வந்து ஒரு கடய வெய்ங்க வெச்சு அப்பாவுக்கு தொழில் தெரியுனால அப்பாவ வெச்சு நீங்க அந்த கடய பெரிய கடயா மாத்துங்க உங்கள நா ஏன்னா தெரியலேன்னா பரவா இல்லைங்க தெரிஞ்சவர் ஒரு கூட வெச்சிருக்கும் போது இப்டி யோச்சுட்டு இருக்குறது ஒங்களுக்கு நேரோ வீணாக்குறது இல்லைங்ளா
நா அப்பிடித்தாங்க யோச்சிட்டு இருக்கது எல்லா என்னமோ தொழில்ல பண்ணலான் யோச்சிட்டு இருந்தேனுங்க ஆனா இப்ப ப்பாக்கே இவ்ளோ கை தொழில் இருக்குன்னாடி பண்ணலாந்தாங்கன் நெனச்சே ஆனா அப்பா பாத்தீங்கன்னா ஏமாத்துரவன வி ட ஏமாறவ குற்றவாளின் சொல்லிட்டு குற்றவாளி எப்பிடி அத உன்னொரு குற்றத்த செய்ய முடியு சொல்லிட்டு அப் ப்ப வந்து இந்த எந்த வேலையு நா செய்யமாட்டே இது என்னோட முடிஞ்சி போகட்டு அப்பிடின் சொல்லிட்டு அப்ப இப்பே ஒதுங்கிட்டாருங்க
அப்பிடி அ அப்பிடி சொல்ல கூடாதுங்க ஒரு தரவ ஏமாந்தவ மறுடியு மறுடியு ஏமாறமாட்டாங்க அதனால வந்து நீங்க தைரியமா அப்பா கூட எடுத்து சொல்லுங்க ஒரு தரவதா இப்டி நடந்துச்சி இனிமே நடக்காதுங்க நீங்க மத்தவங்கள நம்பி எதுக்கு பண்றீங்க என்ன நம்பி வாங்க நா வந்து கட போடறே உங்களுக்குதா கடையில எல்லா வேல தெரியும்ல்ல நீங்க பாத்துக்கங்க இதுக்கப்புறோ நா நா உங்க கூட நின்னு நம்ம ரெண்டு பேரு சேந்து முன்னேறலா நா மட்டு முன்னேறல உங்களயு நா முன்னேத்துவே கடசி காலத்துல உங்க கைவுடமாட்டே அந்த மாரி எதாது சொல்லி நீங்க தாங்க ஏற்பாடு பண்ணு
நானு சொன்னங்க இந்த மாரி கடசி கலத்துல கைவிடமாட்டே அண்ணே அண்ணனு இருக்காரு அண்ண கைவிட்டாலு நா விடமாட்டே அண்ணி வந்தாலு அப்பா அம்மாவா மதிக்காம இருந்தாலு நா பாத்துக்குவே என்னென்னமோ சொன்னாங்க அது உங்களுக்குன்னு ஒரு காசு வேணு உங்களுக்குன் ஒன்னு வேணு இப்பாத்திக்கு நம்மகிட் ட்ட அவ்ள கஷ்டமா இருக்கு இப்ப நீங்க உங்களுக்கு தொழில் தெரியு அத வச்சி பெருசா டெவலப் பண்ணி பிராஞ் பிராஞ்சா போட்டு பெரிய லெவலுக்கு வந்தர்லா கஷ்டமல்லா தீந்திரு காரு ஆடிக்காரு வீடு பங்களான்னு பெரிய செட்டில் ஆயிரலா எனமோ சொன்னணுமே இருந்தாலு எனக்கு இதுதா நிம்மதினு சொல்லிட்டு அந்த இட்லி கடப்பாட த்துல சொல்லுவாங்கல்லங்க எனக்கு இதுவே போதுன்னு அது மாரி சொல்லிட்டு விட்டுடாருங்க
ஆ அப்பா இப்ப வந்து பாத்தீங்கன்னா வேலைக்கு போறாங்களா இல்ல வீட்லதா இருக்காருங்களா என்ன பண்ணிட்டு இருக்காருங்க
இப்ப அப்பா கெடைக்கிற வேலைக்கு சும்மா அப்பிடியே மேலோட்டமா போயிட்டு இருக்காருங்க
பரவாயில்ல பரவாயில்லைங்க எதோ ஒரு வேலைக்குயாவது போறாரு இல்லைங்களா ஏனா மனசு ஒடஞ்சி போயிட்டாருங்கிறீங்க அந்த மனசு ஒடஞ்ச மனசோட வீட்லயே இல்லாம அவரு வேலைக்கு போறாருன்னா அது ஒரு பாராட்ட கூடிய விசிந்தாங்க என்னதா இருந்தாலு வயசானவங்க இருந்தாலு மன கஷ்டத்தோடப்ப பண கஷ்டமு வரக்கூடாதுன்னுக்காக போறாங்க நல்லதுதாங்க
ஆமாங்க நானு சொல்றங்க பைசானு ஒரு வேலைக்கு போறாரு அண்ண தாங்க இதெல்லா பாக்கணு ஆ அண்ணனு வேலைக்கு போவாம வீட்லியே இருக்காருங்க என்னங்க பண்றது ஆ இப்ப காலேஜ் படிச்சிட்டு இருக்கங்க என்னால என்னங்க பண்ண முடியு இன்னொரு வருஷ்
கரெக்ட்தா கரெக்ட்தாங்க நீங்க சொல்றது நீங்க சொல்றது ஒரு வகையான ஒரு உண்மதாங்க இருந்தாலு அண்ணனுக்கான ஒரு நல்ல நேரம்ங்கறதவுட நல்ல தொழில் அமையாம இருக்கலாம்ல இல்லைங்கிளா
ம் ம் ஆமா ஆமாங்க அது தெரியலைங்க ஆனா அவருக்குதே எங்க போனாலு தொழில் அமையலேன் சொல்லிட்டு பொழம்பிட்டுருக்காருங்க ஒன்னும் பண்ண முடிலீங்க
ஒருவேள அ இல்லின்னா ஆமாங்க இல்லைன்னா நீங்க ப பண்ண மாரியு உங்க அண்ணன்ன ஒரு கடைய போட சொல்லுங்க உங்க அப்பாவ வச்சி பாத்துக்க சொல்லுங்க ஏன்னா அப்பாததா தொழில் தெரியுமில்லைங்க அந்த அத வச் ச்சி அவங்க மேல மேல வந்துருவாருல்ல
அதுக்கு நா தாங்க முயற்சி எடுக்கற அவுரு முயற்சியே எடுக்கறதில்லைங்க நெனச்சி பாருங்க நா பாருங்க இப்ப நா காலேஜ் முடிச்சிட்டு இருக்கே எனக்கே இப்ப தோணுதுன்னா அவுருல்லா வேலைக்கு போயிட்டு வேல புடிக்கலன்ட்டுருக்காருங்க அவுரு எதாச்சு முயற்சி எடுத்து பண்ணலாம் இல்லங்க
ஆமாங்க
ம்
இருந்தாலு பரவால்லைங்க ஏனா அவரு இப்ப புடிக்கல புடிக்லன் போயிட்டு வன்ட்டு இருக்காருங்க ஒரு நாள் அதே மாரி அவருக்கு புடிச்ச மாரி ஏதோ ஒன்னு எடுத்து பண்ணாருன்னா கண்டிப்பா அவர் வாழ்க்கைல வெற்றி மேல் ற்றி வெற்றி மேல வெற்றி வந்து அவர சேருங்க
அப்டிதாங்க நானு நெனச்சிக்க அவனுக்கு எதுவ்மே புடிக்ல வாழவே புடிக்லங்குறாருங்க எதுக்கு இருக்கார்னே தெரிய்லீங்க எனக்
வாழ புடிக்கிலீனா தென்ன வெக்க சொல்ல வேண்டியதாங்க
அதுதாங்க இந்த காமெடி நா சொன்னனுங்க ஆனா அவருக்கு அந்த டைம்ல சிரிப்பு வர்லேன்ட்டாருங்க வேற காமெடி ட்ரை பண்ணுன்ட்டாருங்க ஆனா அதுக்காட்டி விட்டுட்டங்க நானு
பரவாயில்லைங்க பரவாயில்லைங்க என்ன பண்றதுங்க எல்லாத்துக்கு காமடி செட் ஆகும்னு சொல்ல முடியாது இல்லைங்ளா எதா செட் ஆகாத காமடியு வருமுங்க எல்லா படத்துலயு அப்டே செட் டாகுற மாரியே காமெடி வந்ததுன்னு ப எல்லா படமு வெற்றிய அடையுமுல்லங்க
ஆமா ஆமா அதுவு டைமிங்ல அடிக்கிறதுலா அதுல்லா கஸ்ட்டந்தானுங்க
கண்டிப்பா கண்டிப்பாங்க எல்லாமே அப்டிதாங்க ஒன்னு சொல்ற மாரி இல்லீங்க வாழ்க்கையே எல்லா வெறுப்பா தாங்க எல்லாத்துக்கும் போய்கிட் ட்ருக்குது நமக்கு மட்டுன்ட்டு இல்லிங்க
இப்ப எனக்கு ஜென்ரேட் ஜென்ரேட்டர் மாரி ஒரு பொண்ணு கெடச்சதுன்னா நா கொஞ்சொ சந்தோஷ படுவனுங்க புரியுதுங்ளா ஜென்ரேட்டர் ஜென்ரேட்டர் ஆமாங்க எல்லாருமே அந்த இப்ப கடவுள் மாரி சொல்லுவாங்க அது மா ஏங்க ஜென்ரேட்டர் மாரி கெடச்சாலே போதுங்க இப்ப நம்மனால மு டியாதப்ப நம்ம வந்து ஃபீஸ் போய் இருக்குறப்ப அது வந்து எக்ஸ்ட்டன் சார்ஜ் பண்ற மாரி இருந்தா ஒ நல்லா தான இருக்கு
பரவால்ல பரவால்லைங்க அதுக்கான டீசல் நீங்க தானுங்க வாங்கி ஊத்தனுங்கங்க
அததாங்க டீசல் நீங்க யாரா இருந்தாலு இப்ப மனைவியா இருந்தாலு இதீ டீசல் நீங்க ஊத்திதானுங்க ஆகணு
ஆமாமாங்க கரெக்ட்டு தாங்க நீங்க வந்து என்ன மாரினா நீங்க ஃப்யூஸ் போயிடுச்சுன்னா நம்மள வந்து பாதுகாக்குற மாரி அப்டின்னனா நம்ம கஷ்ட காலத்துல இருக்கம் போது பாத்தீங்கன்னா உதவி பண்ற மாரி அந்த மாரி நீங்க நெ நெனக்கிறீங்கன் நெனக்கிற கரெக்ட்டுங்ளா
ஆம்மா ஆமாங்க அது மாரிதாங்க பாத்துட்ருக்கே இப்ப ஒன்னு ஒரு தோழி கெடச்சிருக்குங்க அந்த தோழி கூட பேசிட்ருக்க அந்த தோழியு அது மாரிதா இருக்குது தூக்கில்லான் பாக்குறனுங்க ஆனா கொஞ்சொ வைசு பத்தல அதான் பாத்துட்ருக்கனுங்க
பாத்து பாத்து தூக்குங்க ஏன்னா நறைய பேத்துக்கு வந்து சிறு வயசுலயே பாத்தீங்னா அங்க அங்க புடிக்கிது இங்க புடிக்கிதுங்காங்க தூக்கம் போது பாத்து புடிங்க ஏங்க தூக்கும் போது நேக்க தூக்குலேன்னா ஒரு சைடு புடிச்சிச்சுன்னா அப்றொ வாழ்க்கையே நமக்கு புடிக்காம் போய்ருங்க
அதுவும் பாத்தீங்கன்னா மரவள்ளி கெழங்கு சிப்ஸு அது கெழங்குலா அதிகமா சாப்டணுங்க அது
சேரிங்க
வாய்வு கீவு புடிச்சிதுனு வைங்க அப்றொ அழுத்தி போடுங்க அதாங்க
அப்பொ ஒண்ணுமே பண்ண முடியாதுங்க இந்த மாரி வாய்வு ஆ கேஸ்டபுள் இந்த மாரி தரக்கூடிய உணவு ப பொருட்கள வந்து நீங்க அதிகமா சாப்புர்றது வந்து தவிர்த்துக்கங்க இது வந்து உடல் நலத்துக்கு ஆரோக்கியத்த தராதுங்க
ம் ஆமா ஆமாங்க நீங்க சொன்னீங்கல்லங்க அப்டிதா வீட்ல சொன்னங்க ஆனா இருந்தாலு நம்ம வந்து இந்த பர்கரு வா இந்த சாண்ட்விச்லா சாப்புர்றது இல்ல உணவு புடிச்சிருக்கு நீ சாப்பர்ற இது இயற்கையே வரயறது தான சாப்புடு ரெண்டு பூண் ட தட்டி வாயில போட்டுக்கோங்குறாங்க
ஆமாங்க பூண்டையு தட்டி போல்லாங்க இல்லைன்னா பெருங்காயத்து பெருங்காயத்த ஆமாங்க பெருங்காயத்த ஓ தண்ணில போட்டு கொதிக்க வச் சும் குடிக்கலாம் ங்க எப்டி வேணா பண்லாமுங்க
ம் ம் ஏனா நம்ம தீங்கு விளைவிக்கிறது எதுவு சாப்பில்லிலங்க இயற்கையா வெளயறத தா சாப்புட்றோ
இயற்கை விளையிறது வந்து பாத்தீங்கன்னா அது மரவள்ளி கெழங்கு சிப்ஸ்சுங்கம்போது அது இயற்கையா வர்றது கெடையாதுங்க செயற்கையா பொருளு தாங்க இத வந்து நீங் மரவள்ளி கெழங்க வந் இத நீங்க ஆ வேக வச்சு சாப்பர்றது தாங்க இயற்கையானது அத பொறிச்சு சாப்பர்றது வந்து இயற்கையானது கெடையாதுங்க
அப்ப நீங்க பாத்தீங் நீங்க பருப்புங்குறது வேக வச்சு சாப்புட்ணுங்க அது எதுக்குங்க தாளிச்சு சாப்புர்றீங்க அப்ப எல்லாமே பாத்தீங்னா எண்ண இல்லாம ஒன்னு பண்ண முடியாதுங்க அது கடைசியா தாலிப்பு இல்லைங்க கடைசியா தாலிப் ப்பிங்களேங்க கல்ல பருப்பு அது இந்த பருப்பு அந்த பருப்புலா போட்டு
இல்லைங்க நீங்க வந்து புரிஞ்சுக்கிறவங்க வந்து வந்து தப்பான முறைல புரிஞ்சிக்கிறீங்க அப்டி இல்லை ங்க பருப்புங்குறது வந்து பாத்தீங்னா அது வேக வச்சு அதுல சில இன்கிரீடியன்ஸ் கலந்த தா சாப் டா தாங்க சாப்ட முடியு வெறு பருப்ப வேக வச் அப்டியே சாப்ட முடியாதுங்க கிழங்கு இதுவு ஒன்னு இல்லைங்க ங்க கிழங்கு வந்து வேக வச்சு சாப்புல்லா இத வந்து வேக வச்சு சாப்ட முடியாதுங்க
எல்லாமே ஒன்னு தாங்க பொறிச்சது சாப்புல்லா அவிச்சது சாப்புல்லாங்க அவ அவே விருப்பங்க தட்டி போட்டு போட்டா வட தட்டாம போட்டா அது வட அப்டின்
சேரிங்க சேரிங்க எதோ ஒன்னுங்க நல்லாருந்தா சேரிங்க சேரிங்க உங்க கூட பேசியதற்கு ரொம்ப ரொம் ம்ப நன்றிங்க இனிய காலை வணக்கமுங்க மீண்டும் ச சந்திக்கும் வரை நன்றி வணக்கமுங்க